ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுங்க ஹாய்ங்க எப்ட்ருக்கீங்க
ஆ நல்லார்க்கே நீங்க
நல்லார்க்கேங்க அப்றோ ஆ சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே என்ன சாப்ட்டிங்க
சாப்ட்டங்க சாப்ட்டங்க இப்பதா சாப்ட்டங்க
ஆ என்ன சாப்ட்டீங்க
நாங்ளா வெறியப் போயிருந்தோங்க
செரி என்ன சாப்டிங்கன் கேட்டே
அதுதா வெறியப் போயிருந்தோ சிக்கன் ரைஸ் சாப்ட்டு வந்தோ
ஆ செரிங்க
ம் ம் நீங்க என்ன வீட்லே சமச்சிங்ளா இல்ல
அ வீட்லதா சமச்சு சாப்ட்டோங்க இட்லி சாப்ட்டே
ஓகே ஓகே அப்றோ நாள் என்னகி எப்டி எப்ன என்னைக் போ எப்டி போனது
அ இன்னைக்கி ஜாலியா போச்சு உங்ளுக்கு
பரவாலைங்க எப்பியும் போலதா
ஆ என்ன ஒர்க் பண்றைங்க
நா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கே
ஓ கொரியர்ஸ்சு கொரியர் இந்த மாரிப் பண்றத்
ம் நீங்ளா
நீங்க
இல்ல இல்லைங்க எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு கல்வித்துறை
என்ன மாரி இதெல்லாம் பண்ணுவீங்க ப்ராப்பர்டி இந்த மாரியா
ப்ராப்பர்ட்டி இல்லைங்க இப்ப வந்து ஸ்கூல் சைட்லா வந்து வ விசிட் பண்ற மாரி
ஓ இந்த மாரி காலேஜ் இருக்கு அந்த மாரி அதா கரியர் இந்த மாரி
ஆமா, ஆமா நீங்க எங்க ஒர்க் பண் ட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, ஓகே, ஓகே செகண்ட் இயருங்களா தேர்டு இயருகங்ளா ஓகே ஓகே குட் அப்றொ காலேஜல்லா இல்ல இப்ப நீங்க இருக்கிற ஏரியால இருக்குங்ளா இல்ல அவுட்டர் ஏரியால
நா இருக்கே ஏரியாலதா
ஓகே ஓகே அப் அண்ட் டவுன் பண்ணிட்றீங்க
ஆமாங்க, அவுட்டர் எல்லா போனா செட்டாகாது
ஆமா அந்தளவுக்கு இப்போ இப்போ இப்போதா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா இல்ல
ஆ இப்பதா ஃபர்ஸ்ட் இயருங்க
ஓகே, பிளஸ் டூ முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் இப்பதா போறீங்க
ஆமாங்க போன மாசந்தா காலேஜ் ஓபன் பண்ணாங்க ஒரு மாசந்தா ஆச்சு
ஓகே ஓ கே ஆ
மே மந்த்துதா ஓபன் பண்ணாங்க ஒரே மாசந்தா ஆச்சு
ஆ ஆ அப்போ ஓரளவுக்குதா நீங்க கத்துட்டுருப்பீங்க இல்லங்ளா ஒரு சில விஷயங்கள்ல ம் ம் ம் இது முடிச்சுட்டு வேற என்ன பண்லாம்னு ஐடியா
யூ ஜி பண்ணலான்ட்டு இருக்கு பி ஜி பண்ணலான்ட்டு இருக்கேங்க
ஆ ஆ
ம் பி ஜி முடிச்சிட்டு ஒர்க் அப்றோ ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு ஒர்க்
இப்போ நீங்க திரீ இயர்ஸ் முடிச்சாவே ஆஃப்டர் நீங்க சிக்ஸ் மந்த் கோர்ஸ் அந்த மாரி பண்ணாவே ஐ டி ஃபீல்டுல சைன் ஆயிறலாம்ல
ஆமாங்க அப்படிதா இருக்கே
இப்போ போன்னீங்க சி ஸ் வந்து நீங்க திரீ இயர்ஸ் கம்ளீட் பண்ணும்போதே அது கம்ளீட் பண்றதுக்குள்ள இப் இப்ப நறைய வந்து பாத்தீங்கனா ஏ ஐ க்குதா ஸ்கோப் இருக்கு அதிகமா
ஆமாங்க
ஆ நீங்க அந்த ஏ ஐ கூட அப்டியே
அது கொஞ்சோ ஒரு ஆறு மாசோ ட்ரைனிங் பண்ணோம்னா போ போயிட்லா ஈஸியா ஜாப் வாங்கிட்லா இப்ப புதுசா ஏ எள் வந்துருக்கு அதஅது பெனிஃபிட் ஜாஸ்திங்ளா
ஆமா ஆமா இப்ப வரப்
இப்ப நா படிக்கும்போது மாறு இல்லாங்க
இல்ல இல்ல இப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்னா ஏ ஐ தா வந்து எல்லாமே ஆ எல்லா ஒரு தொழில்நுட்பத்திலையுமே ஏ ஐ தா இது பண்றாங்க அ ஆமா அதனுடைய யூசேஜ் அதிகமா இருக்கு
அ இப்பல்லா இன்ஜினியரிங் பசங்களுக்குதா வேல கெடைக்குபோல
இன்ஜினியரிங் இல்ல இல்ல இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க எத்தனை பேருக்கு வேலை கெடைச்சிது சொல்லுங்க படிச்ச படிப்புக்கு
வேலையே கெடைக்கல எல்லாம் சொல்றாங்க இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைச்சிரு அப்படிங்கறாங்க
இல்ல இல்ல படிச்சது ஒன்னு அவங்க செய்யற வேலை ஒன்னாருக்கும் எங்க பிரண்ட்ஸ் சர்க்கிள்ளயே நிறையா ஆமா இப்ப படிக்கிறவங்களுக்குமே தான் இப் இப்ப படிக்கிறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு டிப்பார்ட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான்
எந்த மாரி டிபார்ட்மெண்ட் எடுக்கணுங்க
வந்து மெக்கானிக்கல் அப்டின்னா அந்த லைன்ல போலாம் சிவில்னா சிவில்க்கு ஸ்கோப் இருக்கு
ஓ சிவில் இன்ஜினியரிங்
ஆமா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்கும் ஸ்கோப் இருக்கு கம்யூட்டர் டெக்னாலஜி அதான் சொல்றே இல்லீங்களா கம்யூட்டர் டெக்னாலஜிலயே நீங்க வந்துட்டு படிக்கும் போதே அந்த ஏ ஐ வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு அது இப்ப படிக்கும் போதே நம் படிக்கும் போது அது கொஞ்ச அந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்து படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈசியா இருக்கும் இல்லையா
ஆமா
ஆமா அதனால தான் சரி நீங்க படிக் இப்போ நிறைய இடத்துல பசங்களே இப்போ இன்ஜினியர் படிக்கிற பசங்களே நிறையா ஏஐகுள்ள நொழஞ்சுட்டாங்க தனிப்பட்ட முறையில அந்த ஆன்லைன் கிளாஸ்ஸு ஒரு சிலர் நல்ல நாலேஜ் இருக்கிற பசங்க அப்படி மொபைல்லே எல்லாம லேர்ன் பண்ணிக்கிறாங்க
ஆ ஆமா
ஆமா அந்த சார்ஜுபிடி கூகுள் ஜெமினி அதுல நிறையாவே ஆமாம் ஆமா எது இப்ப நம்மளே கூட ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் சார்ட்ஜுப்ல டைப் பண்ணி கேட்டா அது நமக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணது கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணி கொடுத்துருது அது
ஆமாங்க
ஆமாமா அதையே நீங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க பரவாயில்ல நீங்க சொல்லுங்க
இல்ல இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டடா கூட நமக்கு சடனா ஏதோ ஒன்னு தெரிலன்னுவச்சுக்கோங்க குறிச்சு ஒரு நாலேஜ் இல்ல நான் புதுசா ஏதா வந்திருக்கேன் நான் படிக்க போறேன் அப்டினும் போது நீங்க அத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல அந்த கொஸ்டினே வந்துகூட நீங்க அதுலயே டைப் பண்ணிட்டீங்கன்னா அதனா ஃபுல் டெப்தான ஒரு ஸ்கிரிப் ட் உங்களுக்கு குடுத்துரும் அது ஆமா ஆமா கூகுளை விட உங்களுக்கு அந்த சேட் ஜி பி டி இந்த மெட்டா ஏ ஐ அந்த கூகுள் ஜெமினியில் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா அதை பத்தி ஏ டு ஜெட் எல்லாமே குடுத்துருவோம் ப்ரீஃபா கொடுத்துரும் உங்களுக்கு
ஆமாங்க ஆனா இன்ஜினியரிங்கு ஆர்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்
இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபோர் இயர்ஸு இது அதுக்கான வேல்யூவே தனி ஆர்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் லைனு அந்த மாரி தான் உங்களுக்கு நெறையா இதா ஆகும்
ம் இன்ஜினியரிங்ல தான் நெறையா
ஆமா இப்போ இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு எல்லாமே இன்ஜினியரிங் தான்
இன்ஜினியரிங்னா நிறையா சம்பளம் அதனால அப்டிங்களா சேல்ரி அதிகம் அதனாலைங்களா
கேக்குதுங்ளா ஹலோ ஆ இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பொறுத்த வரைக்கிமே மத்தபடி நாட்
கேக்குதுங்க சேரிங்க இப்போ நா கேக்குறது என்னங்னா இப்போ இன்ஜினியரிங் படிச்சா வேல்யூ இருக்கா ஆர்ட்ஸுக்கு படிச்சா வேல்யூ இருக்கான்னு கேக்குறே
ஹலோ
ரெண்டுமே வேல்யூ தா நம்ம எடுக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து தாங்க
இப்போய் எது படித்தா சீக்கிரமாக வேல கிடச்சிரு அப்டிங்கிற மாதி நா கேட்குறேங்க
இப்போ நம்ம எந்த இது படிச்சாலுமே நம வேலகெடைக்கனுன்னா அதுக்கான ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்து தனியா படிச்சா மட்டுந் தா நம்ம வந்து போவ் முடியு கண்டிப்பா கண்டிப்பா டிகிரின்றது வந்து அப்பாட் நம்ம இப்ப இன்ஜினியரிங் வந்து நாலு வருஷோ முடிச்சவங்களுக்குமே அந்த ஸ்கில் நாலேஜ் இல்லன்னா அவ எந்த ஒரு வேலக்கி போறது பிரயோஜனம் இல்ல
ஸ்கில் முடிச்சுட்டு அவுங்க போலால்லைங்க ம் ஆனா ஆ சயின்ஸ் வந்து கொஞ்சோ ஷாட்டா படிப் போ இன்ஜினியரிங் எடுத்தனா டீடி
ஆமாமா இப்ப சயின்ஸ் வந்துது பாத் தீங்ளா இப்போ நம்ம எஜுகேஷன் லைஃபு நா கிளாஸ் எடுக்க போற அந்த மாரி இருக்கும் போது அந்த ஆர்ட்ஸ் வந்து ஓகே செரிங்களா ஆனா வந்துட்டு இந்தி டிபார்ட்மெண்ட்ல படிக்கும் போது நம்ம இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறோ அப்டிங்கும்போது இண்டஸ்ட்ரியலு நறையாவ வந்து ஸ்கோப் இருக்கு ஆ இப்போ நம்ம டிகிரி படிக்கிறவுங்க வந்து ஒரு இப்போ ஏதாவ் ஒரு கம்பெனிக்கு போறோன்னா அது ஈஸியா எடுத்துக்க மாட்டா
ம் இன்ஜினியரிங்வந்துலா பெஸ்ட்
ம்மா ஆமா கண்டிப்பா
ஓ அப்ப இன்ஜினியரிங் ஒரு டிகிரி முடியும் பிஜி பண்ண முடியுங்களா பிஜியும் பண்லா அதுவு அது எத்தன வருசங்கே
அது வந்து உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரு
ஆ ஆனா மேக்சிமம் இன்ஜினியரிங் தா ஹண்ட்ரட் பசன்டேஜ் வேல்யூ அப்பிடிதானுங்க
ஆமா ஆமா
ஆ எது அவ்வளோக்கா இல்ல கூகுல்ல போட்டு பாத் தே இன்ஜினேயரிங் தா பேஸ்டா காம்ச்சிச்சி
ஆமாங்கே ஆமாங்கே இன்ஜினியரிங் அப்டின்ன போது நம்ம எங்க வேணு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு ஒரு கம்பெனி ஸ் போனா கூட அது சீக்கிரமா நம்ம ஹையர் பொசிஷனல எடுத்துக்குவாங்க
சி எஸ் ஸு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எடுக்கணு அப்டி தானேங்கே
ஆமா உங்களுக்கு அதுல எனக்கு இருக்கு நா நாலேஜ் இருக்கு நா வந்து கத்துக்குவே நா வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுவே அப்டின்னா ஸ்ட்ராங்கா எதுல இருக்கீங்களோ நீங்க அதுல படிக்கலா தாராளமா
ஆ அப்பிடி நீங்க என்ன படிச்சிங்க
நா வந்து எம் பி ஏ முடுச்சேங்க
ஆ செரிங்க
ஆமா எம் பி ஏ முடுச்சுட்டு ஆ அப்பறோ அதுக்கான வேலை பாத்தே கெடைக்கல பட் வேற வேலை தா போயிட்ருக்கு
ஓகே இப்ப யாருக்குமே வேல கெடைக்கலதான
கண்டிப்பா
இன்ஜினியரிங் படுச்சாலு நல்ல ஸ்கோர் பண்ணி படுச்சாங்கன்னா வேல்யு இருக்கு இப்ப படிக்கிறவுங்களுக்கு இன்ஜினியரிங்தா இப்ப பெஸ்ட்டா போயிட்ருக்கு இந்த வருஷத்துல
ஆமா இன்ஜினியரிங் படிக்கிறவுங்களுக்குமே கேம்பஸ் இன்டர்வியூல அட்டன் பண்ண அவுங்க செலக்ட் ஆகுறவுங் மட்டுந்தா நல்ல ஃப்யூச்சரே அவங்களுக்கு
ம் இப்ப படிக்கிறவுங்களுக்கு நல்ல வாய்ப்பு
ஆமாமா
இப்ப படுச்சு அவங்க முடுச்சு நல்ல எதிர்காலம் இன்ஜினியரிங் தா நல்ல வேல ஆட்ஸ விட இன்ஜினியரிங் ஆட்ஸ் சயின்ஸ விட
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா அதா சொல் றே இல்லைங்களா நம்ம வந்து ஸ்கில்லு வந்து ஒவ்வொரு இயருக்கான அந்த நியூ அந்த சப்ஜெக்ட வந்து நம்ம வந்துட்டு அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது ஒரு புரிதலோட படிக்கணு ஆமா ஆமா ஆமா அது எப்பவுமே நம்ம காலத்துக்கு மறக்காது
ஆமா நம்ம மனப்பாடம் பண்றக்கு கான்செப்ட் பண்றக்கு வித்தியாசோ நெறைய இருக்குல்ல
ப்பா கண்டிப்பா ஒரு சிலர் வந்து பாஸ் பண்ணணுமேட்டு மொக்காந்து ஒக்காந்து விடிய விடிய மன மனப்பாடொ பண்னுவானுங்க ஆனா மண்டேல ஒண்ணுமே இருக்காது அந்த டைம்ல வந்து ஓகே இந்த ஆமா இது இதுக்கு இதா ஆன்சர் அப்டின்னுட்டு எழுதிட்டு போயற்லா பட் பட் அதே வந்து நம்ம பிராக்டிகலா பண்ணும் போது மட்டுந்தா லைஃப் லாங் அது நமக்கு ஞாபகோ இருக்கு
புக்க பத்து வாட்டி பாத்தாலே மைண்ட்ல அப்டியே பதிவாயிரு
ஆமா உண்ம தா
ம் நாளா எக்ஸாம் டைம் ஆனா இப்ப புருஞ்சுப்பே அப்பறோ என்ன புருஞ்சோ எழுதிருவே அவ்ளதா
கே ஓகே ஓகே மா சேர் நா கூப்பற்றே இருங்க
ஆ செரி